ஹலோ
ஆ சொல்லுங்க
ஆ அதுக்குள்ள தம்பி கூப்ட்டான்னு போனாங்களா சேரின்ட்டு அவுங்க வந்து க்கு வெளியே கூட்டிட்டு போய்ருந்தாங்க அண்ண அ அதனால போய்ட்டு வந்ததையு வந்து ஜூஸ் வேணுமாம்மா அதனால போட்டு குடுத்துட்டு வந்தாங்க
ஓ செரி செரி ஆமா இவங்க வீட்டுல இருந்தாலே இப்ப நம்ம பிஸியா இருப்போ
ஆமாங்க வேல செரியா இருக்கு ஸ்கூல் போய்ட்டா நமக் கு வந்து கொஞ்ச டைம் கெடைக்கு இப்ப வந்து இவங்கள பாத்துக்கறதுலயே நமக்கு முழு நேரமு போய்ருது
மாங்க இவ பையே வேற இவ ஒரே பையனா சோ இவ ரொம்ப போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தானா செரி சொல்லிட்டு அந்த பக்கத்துல கடையில போய்ட்டு ஒரு கிளி ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம்ங்க
ஓ சேரி சேரிங்க ஒரு கிளி மட்டு வாங்குனா அது என்ன வச்சுக்கலாங்களா இல்ல அதுக்கு ஜோடி தேவை இல்லைங்களா
ஜோடி வாங்கணுங்க அது என்னன்னா அதோட வய்சு இது ஏத்த ஜோடி எத் தா வாங்குனோ அதோட பெருசு தா இருக்குங்களா அனால சின்னதா அது அது ஒண்ணு மட்டு வாங்கிட்டு வந்திருக்குகோ இப்ப இதுவே ரொம்ப ஆ பொறந்து அ ரெண்டர மூணு மாச தா ஆகுதாங்க இது பையனா பொண்ணானே கண்டுபுடிக்க முடியில அவுங்களால
சேரி சேரிங்க எப்போ வாங்கிட்டு வந்தீங்க
ஆ ஆ நேத்து வாங்கிட்டு வந்தோ வாங்கிட்டு வந்துட்டு செரி விளையாட அது பே சிட்டு அது வீட்டுக்குள்ள பறந்துகிட்டு அப்டி இருக்கு அது நாங்க ரெக்கைய எல்லா வெ வெட்டாதீங்க சொல்லியே வாங்கிட்டு வன்ட்டோ ஏன்னா வீடு வந்து கொஞ்சோ நல்லா பெருசா இருக்கனு அது வந்து அ க ஜன்னல்லா அது வள போட்டு தா இருக்கு அது
ஒ அதனால ப்ரச்சன இல்ல எப்டி இருந்தாலு வீட்டுக்குள்ள தா இருக்கு
வீட்டுக்குள்ள தா இருக்கு பறந்துட்டு அது எங்கே வேணா போகட்டு வரட்டு அப்டியே ஃப்ரீயா இருந்துக்கட்டோ அப்பறோ இத மட்டு போட வேண்டா ஃபேனலா மட்டு போட வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு அத அதுக் என்னான்னா இவுங்க ஏற்கனவே ரெக்கைய வெட்டி தாங்க வச்சுருக்காங்க
ஓ சே சேரி சேரி சேரிங்க ரொம்ப தூரம்னா பறக்க முடியாது
பறக்கனு ரொம்ப தூரோ இல்லங்க மேலயே பறக்க முடில அதால
அடா டா டா
அது வந்து வளந்துருமா அது
சேர்ரி சேரி சேரி
அவுங்க கடைல வச்சு ஆ கடைல வ வச்சு விக்கெற்துனால அது கடைய விட்டு பறந்து போய்ற போர்துன்னு நீங்க வெட்டி வச்சுட்டாங்கங்க ஆனா ரெக்கைங்க வந்து அதுகளுக்கு போயிடுச்சுன்னா திரும்ப வளந்துருமா அதனால அவுங்க சொன்னாங்க ஒன்னும் கவலப்படாதீங்க ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நல்லா வளந்துரு அப்டின்றாங்க ஆமா அப்றோ நம்ப எதுக்கு வெட்டணு வெட்ட வேண்டா அவுங்க சொன்னாங்க இது தாங்க சரியான நேரோ நீங்க எடுத்துட்டு போறது ஏன்னா அது வந்து வீட்டுக்குள்ள அ கீழே தரய விட் டு ஒரு ஒரு அடி ரெண்டு அடி தாங்க அதுக்கு பறக்க தெரியிது அதுக்கு மே
ஓ இப்ப றெக்க வளந்தாலும் அதுக்கு பறக்க தெரியாதுங்குற மாரி வந்துரு
ஆஹ் ஹாஹா பறக்க தெரியு அதுக்கு இப்பதெக் கி ரெண்டு அடிக்கு தா பறக்க முடியு தா அதுக்கு அதனால இப்ப என்னன்னா வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க வீட்டுல வந்து கொஞ்சோ மேல ரெண்டு அடிக்கு பறந்து பறந்து பழகிடும் அது வீட்ல வந்து அதுக்கு எந்த எடோ போகணு வரணு எல்லாமே தெரிஞ்சிருங்க அதுக்கு ஆ அப்பறோ அது வந்து மேல பெருசா பறக்க ஆரம்புச்சுரு நாங்க முன்னாடி கூட வச்சிருந்தோங்க ஒரு கிளி அது கூட இப்டிதா இருந்துச்சு அது ஒரு எட்டு மாசோ வரைக்கு இருந்துது அப்பறோ என்னா அ வேற ஒரு எடத்துக்கு கூட்டிட்டு போனோ அத அந்த எடத்துல அவங்க வீட்ல இருந்து பறந்து போயிடுச்சு
அடாடா சேரி சேரி சேரிங்க இவுங்க போய் இப்ப மீன் தா வாங்கிட்டு வந்தாங்க ஆ வீட்ல ஏற்கனவே இருந்து ச்சுங்க பாத்தா அது என்னன்ன தெர்ல ந நாம ஒண்ணொன்னா ஒண்ணொன்னா எறந்து டே இருக்குதுங்க சேரினுட்டு நா போய் மீன் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாங்க ஆ நம்ம என்ன இருந்தாலு அதுக்கு மோட்டர் வச் ச்சு பாத்தா தா வந்து கொஞ்சோ அதுக்கு லைஃப் வருது இல்லேன்னா சீக்கிரோ சீக்கிரோ நம்ம டெய்லி தண்ணி மாத்றே மாத்துறோம் ஆனா டெய்லியு தண்ணியு மாத்த கூடாது அதுக்கு வந்து பழய தண்ணி தா வேணு அப்டின்னு சொல்றாங்க
ஆ ஆம்மா மீன் தா அத எ பையே கேட்டா அது பராமரிப்பு எல்லா ரொம்ப ஜாஸ்தி இல்லத அது
ஆமாங்க நா அந்த மாரி டெய்லியும் கழுவும் பொழுது ஒரு இத ஒடச்சுட்டேங்க ஒரு கண்ணாடி குடுவய ஒடச்ட்டே அப் என்ன பண்றது மறுபடியு வாங்கிட்டு வந்து அது போட்டு அது நம்ம எங்கெனா வெளியவு போக முடியாது போய் ரெண்டு நாள் தங்கிட்டு வரவு மு முடியாது இதுக்கு தீனி போடணு இத பாக்கணு அப்டின் தா தோணிட்டே இருக்கு அதனால கொஞ்ச நாள் விட்டுருந்தாங்க வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு திரும்ப வேணு இப்ப வந்து லீவ் விட்டங்காட்டியு அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதாமா அதனால எங்களுக்கு வேணு
வேணுன்னு சொல்லி கேக்குறாங்க அதுதா இப்ப அதுதா பிரச்சனயே இவங்க ஃப்ரெண்டு வீட்ல கூட பெரிய மீன் தொட்டி இருக்குங்க அதாது ஒரு ஒரு அந்த ரூம்ல வந்து பாதி ஹால்க்கு வச்சிருக்காங்க அங்க பெருசா அவ்ளோ பெருசு அதுல ஒரு மீனே நல்லா பெரிய மீனா ஒன்னு சுட்டுட்டு இருக்கோங்க அந்த மாரி
சேரி இதுல என்னன்னா மீன் நெறையா இருக்கு ஒவ்வொரு மீன் வந்து இன்னொரு மீன சாப்ட்ருது
ஓ அது வேறைங்களா அது தெரியல
சுத்தி வச்சுருது இல்லைன்னா சாப்பிடறது இது ரொம்ப வந்து நம்ம கவனிச்சு வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு கடையில நம்ம சொல்லி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்றோ அதுக்குள்ள வைக்கிறது அழகு அதுக்கு தேவையான அழகு பொருட்கள் எல்லா உள்ள வைக்க வேண்டியதா இருக்கு
ம் ம் ஆமா அதெல்லா இருக்கு இன்னோனு நீங்க சொல்ற மாரி மோட்டர் வச்சாதா அதுக்கு அந்த உயிர் இருக்கு ஏன்னா அது கடல்ல இருக் இருக்குறது அது வேற இல்லங்க அதுக்கு உயிர் இருக்கு இது வந்து அத மாரி கெடையாதுது அதனால தா இ இப்ப நாங்களே அதா நாங்க யோசிச்சோ நாங்க வந்து கேட்டோ இவங்க கிட்ட அதாவது இந்த கிளி வாங்கும்போது ஏதாவது ஒரு ஊனமுட்டுற மாரி ஒரு கிளி எல்லா இருக்கும்லங்க நெறைய இடத்துல அதுங்களுக்கு அத மாதிரி நீங்க ஏதாவது எங்களுக்கு கொடுங்க வெலையபத்தி பிரச்சன கெடையாது அத நம்ம வச்சு நாங்க வளத்துக் இருக்கறோ அப்டின்னு சொல்லி தாங்க இது பண்ணோ ஆனா அவங்க அதெல்லா குடுக்க மாட்டேங்க அவங்களுக்கு வந்து அந்த ஃபம்ல இருந்து வரும்போதே வராது போல இருக்கு நாங்க வந்து ந நேரா ஃபாம் எல்லா போம்போது அவங்க அந்த எடத்துல எல்லா நெறையா அதெல்லா வச்சிருப்பாங்க அங்க அவங்களே வளத்துப்பாங்க ஏன்னா அத யாரு வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து இது அது பறந்து போகக் கூடிய ஒரு இது தானேங்க அது பறந்து வாழணு அத வந்து இது ஒரு ஜெயில் மாரி நம்ம போட்டு அடைக்கிறோமே அப்டின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கு தோணு அதனால நா நெனச்சே அப்டி வேணா இருந்துட்டு போகட்டு அப்டின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இது பண்ணல இல்லன்ட்டாங்க இப்போ செரி இப்போ அப்டியே போனாலு பறந்து போகட்டு வெளியில நம்ம என்ன பண்ண முடியு போய் சந்தோஷமா இருக்கட்டு ஏன்னா இதெல்லா வாங்கிட்டு நம்ம வளத்துட்டு அப்றோ அது எறந்து போயிருச்சுன்னா இன்னு கஷ்டங்க
மனசு கஷ்டமா இருக்கு ஆமாங்க இப்போ மீன் டெய்லி எனக்கு டே அன்னைக்கு போன போன மாசத்துலங்க டெய்லி ஒண்ணு டெய்லி ஒண்ணு எறந்துட்டே இருந்தது எனக்கு ரொம்ப கஷ் கஷ்டமா போயிருச்சு போது இனிமே நம்ம வாங்கவே கூடாது கொஞ்ச நாள் விட்டுரலா அப்டின்ட்டுதா விட்டுட்டேனுங்க
ஆமா அது எங்க அம்மா அப்டித்தாங்க வளத்தாங்க அ நாய் வள ச்சுருந்தாங்க அது ஒரு ஒரு பொண்ணு மாரி அப்டியே இருந்தது அது அது பத்து வருஷோ இருந்து எறந்தருச்சு அது அது பத்து பத்து வருஷங்கறது அதுக்கு நூறு வயசு கணக்காங்க அது
அப்டிங்களா நாங்களு எங்க மாமியார் வீட்ல இருந்துச்சுங்க அது வளரவே இல்ல நல்லா குட்டியா ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்க சொன்ன மாரி அதுக்கு நா இது அதுக்கு எவ்ளோ பத்து வருஷோலா இல்ல அது ஒரு அஞ்சு ஆறு வருஷ தா இருந்திரு‌ கோ எறந்துடுச்சு
ஓ ஓகே இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஊர் அந்த ஜெர்மன் வகையான நாய் அந்த ஊர் இது இங்க இனத் த சேர்ந்ததுக
ஓ நீங்க வந்து இது காசு குடுத்து வாங்கனீங்க
காசு குடுத்து வாங்கிட்டு வந்து காசு குடுத்துதா அதாவது தம்பி அவங்களோட ஃப்ரெண்டு வீட்ல வந்துட்டு இத வித்துட்டு இருந்தாங்க அங்க அவங்க வச்சிந்தாங்க அது குட்டி போட்டுச்சு நறைய அவங்க குடுத்தாங்க எங்களுக்கு கடையிலா போய் வாங்கலங்க இது வீட்டுக்கு பக்கத் து அவங்க எல்லாருக்கு குடுத்துட்டு இருந்தாங்க இந்தாங்க இது பண்ணுங்கன்ட்டு அவங்க வந்து எல்லா குட்டியும் ஃப்ரீயாவே தா குடுத்தாங்க அவுங்க அப்பற எ தம்பி வந்துட்டு சரி அவுங்க அந்த அம்மா நாய் அங்க வளந்துட்டு இருந்ததா இவ என்ன சொன்னா அதுக் க்காது வந்து ஏதாவது ஒரு காசு இருக்கட்டு ஏதாவது எப்டியு சாப்பாடுஅது இதலா இருக்குல்லங்க வாங்கி போட்றது பராமரிக்கற்து அதனால அது கொஞ்சோ குடுத்துட்டு இந்த குட்டி எடுத்துட்டு வந்தா அது அது பத்து வருஷ கிட் ட இருங்க அது வந்து குள்ளமா இருக்குங்க ரொம்ப சின்னது குள்ளமா நீட்டமா வளருங்க அப்டி
ஓ அதாங்க ஒயரமா வளர்றது இல்ல அது ஜ என்ன சொன்னீங்க வேற எதோ வேற எதோ நாய் இது நாங்க வாங்கனது வந்து பக்கத்துலற ஒரு நாட்டு நாயோடு தா அதுவே நல்லா பாத்துக்கு நல்லா உஷாரா இருந்துச்சுன்னு வைங்கள யாரையுமே உள்ள உடவே உடாதுங்க தெரிஞ்சவங்க பழக்கமானவங்க மட்டுதா அத மீறி போகவே முடியு கட்டுத்தாரைக்குல் வச்சிருந்தோ நாங்க கோழிக்கு எல்லா பாதுகாப்பா இருக்கட்டு அப்டின்னு சொல்லிட்டு அது அவ்ளோ நல்லா பா த்துகுச்சுங்க பாம்பு வந்துச்சுன்னா ஒழச்சுக்கிட்டே இருக்கு நாங்க ஏ இது வந்து இவ்ளோ சத்தம் போடுது அப்டின்னு போய் பாத்தாதா தெரியு உடவே உடாது எங்க பாம்பையே பக்கத்துல உடாது
துதுனா உடாது அதுக்கப்புறோ ஒரு காக்கா அணில் அத கூட உட்றாதுங்க அந்த கத்து கத்தூ அப்டி வீட்டுக்குள்ள யாரோ வந்து சாங்கன்ற மாரி நா எல்லா ஃபர்ஸ்ட் வெளில போய் போய் பாத்துட்டு அப்பற பாத்தா காக்கா கத்திட்டு இருக்கு இல்ல அணில் போய்ட்டு இருக்கு இல்ல இந்த பக்க ஒரு பூன எதிரி குச்சி வரு அ மாரி அது ரொம் அப்ப அதாவது எதுக்கு அது வாங்கனாங்கன்னா பெரிய நாய்னா அது கால கீழ மெதிச்சிருச்சுன்னா அது சில பேருக்கு காலே உடையுதாங்க அந்த மாதிரி அதோ நா மிதிச்சு கால் ஒடையுதுங்க அதாவது வயசானவங்களுக்கு நா சொல்றது அவுங்க வந்துட்டு எலும்பல்லா கொஞ்சோ ரொம்ப இதுவா இருக்கு வீக் க்க இருக்குல ஆ அப்ப இது இப்பிடி ஏறி நிக்கு இல்லங்க இதுங்க வளந்துருச்சுனா நல்ல வெயிட் இருக்குங்க அப்பல்லா அதுங்க நல்ல பலோலா நல்லாருக்கு அதுக்கு அதனால செரி பாத்துட்டு அத வெச்சு இது பண்ண முடியாது ஆனா இதுக்கே நல்ல பலோ இருக்குங்க இது குள்ளமா இத்துனோண்டு தா இருக்கு அதுவே அவ்வளவு பலமா அவ்ளோ கூட்டடிக்கு அது அது ஒரு வர்ஷோங்கற்து பத்து வர்ஷ கணக்காங்க அதோட வாழ்க்கையில ம் அதனாலதா சரி நம்ம போது இத வச்சு இது பாத்துக்கோனே அது பறந்துருச்சுனா விட்ருப்பா பாத்துக்கிலா அப்டின் சொல்லி சொல்ட்டே நா ரொம்பல்லா இது வச்சுக்க வேண்டா ம்
இங்க பாக்கலாங்கிலா நாமறுவுடி
செரி செரிங்க ஆ வெச்சுற ஆ
செரிங்க